உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது
ஆ என்னா பண்
சொல்லுங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
என்ன பண்ணிட்ருக்க அடுத்து நைட்டுக்கு என்னானு இப்பதா முடிவு பண்ணிட்ருக்கோ
சாப்பறக்கா
ஆமா நீங் சாப்ட்டீங்களா
ஆ சாப்டுட்டே
என்ன சாப்டீங்க நைட்டு ரசமா
நைட்டு ரச நாளைக்கு எப்படியாச்சு நான்வெஜ் சாப் டுரணு இல்லன்ன ஏ ஆத்மா சாந்தி அடையாது
ம் இல்லாட்டி வெளில போய் சாப்டுருங்க
கண்டிப்பா சாப்றணு
ம் அப்பற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல்லா இருக்காங்களா உங்களுக்கு
ஆ இருக்காங்க ரெண்டு ப்ரதர்
அண்ணனா
ஆ தம்பி
ரெண்டு பேருமே தம்பியா ஒரு தம்பி
ஒ அது கொஞ்ச இந்த சிவலிங்ஸ் சைட்லா இருக்கும்ல
ம் ஆ சிப்லிங்ஸ்னா வந்து ஃபுல்லாவே தம்பி தா எனக்கு வந்து அக்காவு யாரு கெடையாது தங்கச்சியு கெடையாது வில்லா தம்பி மட்டுதா
அ அதா அந்த சண்டல்லா இருக்குல
ஆமா கூட போறந்த தம்பி ஒன்னு மத்தபடி குட்டி குட்டி தா எல்லாருமே அதனால சண்ட ரொம்ப இருக்காது ஏன் கூட போடுறது கூட சண்ட போடதன எனக்கு நேரம் கரெக்ட்டாருக்கு
அ எல்லா தம்பியு அப்டிதா
அதா கொஞ்சோ கொஞ்சோ நாள் வந்து அப்டி பா கத்தமா இருக்கு அதுக்குப்பற போ போ ஓவரா பழக்க அடுத்தடுத்து ஆரம்பிச்சோனே கடுப்பாவ்து
அப்பப்ப வந்து நம்மள நோண்டிட்டு போறது அடிச்சுட்டு போறது கேக்க ஆள் இல்லது
ஆமா சின்ன பையனா அதுவு ஒரு தனி பாச இருக்கு
அதுல என்னோட ஹைட்லதா இருப்பானா அவ என்னோட டீ ஷர்ட் ஜீன்ஸ் எல்லா அவனுக்
என்னோட தம்பிலா என்னோட ஹைட்டு சரியான ஹைட்டா இருப்பா எல்லாரு இப்போல்லா போனது அப்பற அண்ணானா கேக்கறாங்க அவ்ளோ அசிங்கமா இருக்கு
அவ்ளோ கேவலமா ஹைட் இருக்கு பாருங்க
ம்க்கு நா அவ்ளோ குட்டியா இருப்ப அவ இன்னு ரொம்ப ஹைட்டா இருப்பா
ஏ ஜீன்ஸ் டீ ஷர்ட்லா தூக்கி போட்டுட்டு போயிருவா அவன் சைஸ்க்கு மேட்ச் ஆகுதுன் சொல்ட்டு
நா அவனோ நா அவனோட டி ஷர்ட் தா நா எடுத்து போட்ருக்க
என்னோடத எடுத்துட்டு போடிருவா அவனோடத நா போட்ருக் கே மேக்சிமம் என்னோடத அவ எடுத்துட்டு போயிருவா அ நா வந்து டு காம்போவா வாங்குவனா டீ ஷர்ட்டுக்கு மேட்சா ஜீன்ஸு டீஷர்ட்க்கு மேட்சா பேகி செட் செட்டாதா வாங் வ அவ வந்துட்டு ஒரு டிஷர்ட்ட் வாங்கிட்டு நாலு பேண்ட் வச்சு வா மாத்தி மாத்தி போடுவா
ம் பசங்க அப்டிதா
ஆ அதனால என்னோட செட்டு செட்ட அந்ததுல்லா வாங்கி போடு நா அப்பப்ப சொல்லுவ வேணா என் நைட்டி சுடிதார்லா எடுத்துப் போய்கோ அப்டின்னுலா சொல்லி நோண்டி திட்டுவ
ஓகே அப்பறம் அதுக்குள்ள சாப்ட்டீங்க பசிக்காதா நைட்டுக்கு
நைட்டுக்கு பசிக்கு யாருக்கு தெரியாம சாப்ட வேண்டியதா வேற வழி இல்லயே
அது சரி போர் அடிக்கலயா வீட்ல இருக்கது
ஆ ரொம்ப போர் அடிக்குது ஏதோ வீட்ல வயசாயி டிவிலா கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால கொஞ்சோ
மட்டு தா டே ஓடுது வைஃபை மட்டு இல்லன்னா அப்பாடி நெட்டு காலியாயிரு நான் நோன்ற ஃபோனுக்கு ஹலோ ஹலோ
கேக்குதா ஹலோ
ஆ கேக்கு என்னாச்சு அப்பப்போ கேட்க மாட்டேங்குது
பிரேக் ஆயிச்சுன்னு ப்ராப்ள இல்ல
ஓகே ஓகே
ஆ என்ன சொல்லிட்டு இருந்தோ
என்ன சொல்லிட்டு இருந்தோ என்ன சொல்
டு சாப்பர்றது
ஐத்ரா பர சொல்ட்ருந்தோ
அப்பதா நெனைக் பைசே ஆ
ஆ அஹ்
அது இருக்கத்னாலதா கொஞ்சோ பைத்தியம் புடிக்காமஸ்
டைம் டைம் போகுது இல்லன்னா அவ்ளதா நாலா
எப்பயு பைத்தியம் புடிச்சு கத்தி ரோட் ரோடா ஓடிருக்கணு
நாலா நா அழுது கல கதறிறுப்பே கடுப்பா வேற இது எங்யாச்சு போலான்டு வைஃபைனால மட் ட்டுதா டே ஓடுது ஒவ்வொ நாளிக்கு ஒரு படோ அதுவே நா பண்ண கூடாது நெனச்சிட்ருக்க டீயேதா பண்ணிட்ருக்க
அது பரவால்ல பண்ணிக்லா வேற என்ன பண்றது நம்ம எங்கி கூட்டிட்டு போ மாட்டாங்க
அது அவுங்க தப் ப்பு எங்யாவ் கூட்டிட்டாச்சு போணு நம்பள எங்யு கூட்னு போரதல்ல டீ பாத்தால் திட்றானுங்க
நம்ம தனியா ஃப்ரெண்ஸ் கூட போலானா அதுக் உடமாட் திங்கிறாக எதுக்கு எங்க போற ஏ போற ஏ போறே எதுக்கு போறன் கேள்வி மேல கேள்வி கேப்பாங்க
ஆந்தா
மொட்டமாடிக் போறதுக்கே பமிஷன் வேணு தெரியுமா எங்களுக்கல்லா
ஏ அம்மா ரொம்ப மோசோ என்னல்லா அப்ளா இருக்க முடியாதுப்பா ஜெயில்லியா கேட்ட எனக்கு
ரிங்ளா
ரொம் ரேர் தா நா வந்து ஸ்கூல் ஃப்ரன்ஸோட நறையா போயிர்க்கே ஆம் அப் அப்பறமா காலேஜ் முடிச்ட்டு பாய் ஸ்ரண்ஸுக்கு தூர தூரமா இருக்குதுனால அவ்ளாவ் போ முல்ல
ஆ அன் நாங்க வந்துட்டு எப்பயாச்சுதா ப்ளான் பண்ணுவோ ப்ளான் பண்றது மொக்கையா இங்க பார்க்கு
அதுவு அது அதுவு உருப்படியா நடக்காதா
ஆ அதுவு உருப்படியா நடக்காது கடைசி நேரத்துல வதி சொல்லுவாடி எங்கப்பா சொல்றத மறந்துட்டாடி நீ அனுப்ப மாட்டங் சொல்ட்டார்டீம்பா நானே சொல்லுவது எங்க அம்மா ஒடமாட்டேங்கிறாங்கடீம்பா கேன்சல் ஆகுறதேதா
அவ ப்ளான் போறதுனமோ ஆயாருக்கு நடக்கறதன்னமோ ஒண்ணு ரெண்டுதா
ஆமா
ம்ம்
நாங்கப் ரெண்டு தா ப்ளான் பண்ணுவோ அதுலியி நடக்காது அதா எங்கள்க்கு ஃபன்னு
உம் அதே ஒரு மெமரிஸ் தா
ஆ எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ஸ் சமையா செட்டாச்சு
ஆ
நல்ல ஒரு கேங்கு ஒ நாலு பேர் இருப்பாங்க நாலு பேருமேஸ் செம க்ளோஸு தப்பு பண்ணாலு கூட நிப்பாங்க கரெக்டா போனாலு கூட நிப்பாங்க ஏதாவ் ப்ரைஸ் வாங்க்னாலு கூட தா நிப்பாங்க எல்லாத்துக்குமே அந்த அஞ்சு பேர் நாங் அஞ்சு பேர்ன்னு ஒட்டுக்காதா இருப்போ
ஆகே ஓகே
ஒன்னா பிரின்சிபல் ஆஃபீஸ் வரைக்குமே ஒன்னாதா நிப் பாஞ்சு பேரு லைனா நின்னுக்குவோ நா வந்துட்டு லவ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹையர் செகண்டரிக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் உள்ள போகும்போது இந்த ரெண்டு வருஷோ வந்துட்டு நாங்க சீனியர்ஸா இருக்க போறோ எந்த பிளாக் மார்க்கு வரக்கூடாது நாங்க அஞ்சு பேரு சபதோ எடுத்தோ ஃபஸ்ட் பீரியட்லயே கூட்டிட்டு போயிட்டாங்க ஆ ஆ ஃபஸ்ட்டு பீரியட்லயே கூட்டு போயிட்டாங்க பிரின்சிபலு
என்னா குரூப் நீங்க
கம்ப்யூட்டர் சைன்ஸ்
சேர் சே
டீச்சர் வந்துட்டு பஸ்ட் டே வந்துட்டு புக்ஸ்ல்லா குடுத்தாங்க அப்போ வந்துட்டு என்ன மிஸ் த அ ஒம்போது புக் இருக்கு அப்டின் கேட்டதுக்கு புடிக்லேனா இந்த வேற கிளாஸ்க் போயி போ அப்டின் சொல்லி அவ்ங் ஒரு மாரி அதட்டி சொன்னாங்க நாங்க வெளையாட்டுக்கு கேட்டோ அவுங்க அதட்டி சொன்னாங்க அத என ஃப்ரெண்ட் வந்துட்டு சும்மா இல்லாம எகறிட்டா எதுக்கு அதட்றீங்க இதுக்கலா சொல்லி்க் குடுக்கதான போறீங்க புடிக்கலானா நீங்க வேணா வேற கிளாஸ் மாத்துங்க அப்டின் சொல்ட்டா கூட்டு போய் நிக்க வெச்சிட்டாங்க நா ஃப ஸ்டு டே தா எல்லாத்தையு பாக்குறே இன்னைக்கு தானடி சபதோ எடுத்தோ
ஆமா அதா அது ஒரு மெமரிஸ் தா இனி முடிச்சிட்டு அத பத்திலா நெனைச்சு பாக்கலா
அ இப்போ இதெல்லா சிரிச்சு சொல்றோ சைலன்டா இருந்திருந்தா எது மெமரிஸ்னு இருந்திருக்காதுல்ல
ஆமா இன்னிதா ரொம்ப அப்டியே சைலண்டண்டா இருக்கிறதகளுக்லா ஒன்னுமே இருக்காது சும்மா படிக்கணு அப்டிதா இருக்கு அட்லீஸ்ட் நம்ப சிரிச்சிக்கிறதுக்காவது நம்போ மெமரிஸ் கிரியேட் பண்ணிக்கணு
கண்டிப்பா அந்த மாரி வந்துட்டு நல்லா கிரியேட் பண்ணி குடுத்தாலுக
ஓகே ஓகே
உங்களுக்கு அந்த மாரி ஃப்ரெண்ட்சு
ஆ நானுமே அப்டிதா நாங்க வந்து லெவல்த்து ஸ்டேன் போனப்ப அவ்ளோ கேங்கால இல்ல அப்ப வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட் மட்டு தா க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா அப்பம் அப் நாங்க குரூப் எடுத்தது ரொம்ப கிரிட்டிக்கலா தா எடுத்தோ நா மேக்ஸ் பயோ எடுக்கறன் சொல்லி வீட்ல காமஸ் எடுன் சொல்லி அங்க போய் சேந்துட்டு எங்க ஸ்கூல் எப்டின்னா லூசப் ஸ்கூல்லு பத்தா டென்த்து வரைக்கிமே பாய்ஸ் தனியா கேள்ஸ் தனியான்ட்டு லவல்து டு்வல்த்துல பாய்ஸையு கேள்ஸையு ஒன்னா போட்ருவாங்க அப்போ நாங்க டீசண்டா வேற உக்காந்துருக்கணுமா பாய்ஸ் முன்னாடி அது வேற ஒரு இது ஆ பாய் முன்னாடி டீசண்டா உக்காந்துருக்கணு அவனுக அந்த ரோ நாங்க இந்த ரவுன்டு
அது இந்த பசங்க கூட இருக்குறதே அன்கம்பர்டபிளா தா இருக்கு
ஆமா இல்ல எங்களுக்கு வந்து கொஞ்சோ ஒரு டூ வீக்ஸ் தா அதுப்றோ ரொம்ப கம்ஃபர்ட் ஆயிருச்சு அதுக்குள்ள ரூவால்ல க்ளோ
இயோ சின்ன வயசுலருந்து கேள்ஸ் ஸ்கூல் போனதுனால எங்களுக்கு இப்ப வரைக்குமே அன்கஃபர்டபிள் தா
அது என்னமோ ஆனா அப்டி படிக்க கூடாது ஒரு கோஎஜிகேஷன்ல படிச்சாதா நம்மளுக்குமே என்னன்னா எப்டி இருக்குணுன் தெரியு
இப்ப காலேஜு எனக்கு வந்துட்டு கேள்ஸ் தா எல்லாமே கேர்ள்ஸ் ஒட்டுக்கா பண்ணதா எங்க அப்பா செலக்ஷன்
நீங்க எதாவது ட்ரை பண்ணி வேறங்க எடத்துக்கு போலால
நா கேட்டே அப்புறோ அவங்க ஸ்கூல்க்கு வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு காலேஜு கூட்டிட்டு போய் விட்டுக்குலா நல்ல கோச்சிங்கு அப்டி இப்டின்னு சொல்லி அப்டி இப்டி சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணி ஃபீஸ் கம்மி தயவு செஞ்சு ஓகே சொல்லு
ஆ எங்க வீட்லயு இப்டிதா பிரயின்வாஷ் பண்ணி நா வந்து ஸ்கூல்ல கோ எஜிகேஷன் தா காலேஜு போய் நா எந்த காலேஜ் சேரவே கூடாதுன்னு எ வாழ்க்கையில சேரவே கூடாதுன்னு நெனச்சேனோ அந்த காலேஜ்ல கொண்டு போய் நீப்பாட்டு நானுங்க கேர்ள்ஸ் காலேஜு அ கேர்ள்ஸ் காலேஜு சேஃப்டி அப்டி இப்டி இப்டி இப்டின்னு சொல்லி நா வந்து எனக்கு தெரியு அந்த காலேஜ் கொஞ்சோ மொக்க சுத்தி உள்ளவங்க மொக்கன் சொல்றாங்க ஆனா எங்க அம்மா வந்து ஒரு ஆச பட்டுடாங்கன்னு எங்க அம்மாக்கு தெரியில அந்த காலேஜ பத்தி போய் சேர்ந்துட்டு செகண்ட் இயர்ல எங்க அம்மா உக்காந்து அவ்ளோ ஃபீல் பண்றாங்க என்ன இப்டி க்குன் தெரிஞ்சிருந்தா நா அந்த காலேஜ் விட்டு எடுத்திருப்பே ஒரு காலேஜ்னா எல்லாமே இருக்கணு வெறு சேஃப்டிக்காக பாத் தா அது வந்து நார்மலா இரு ஒரு வேல பிளேஸ்மெண்ட் இல்ல வாழுங்கா ஸ்டடிஸ் எல்லா மொக்கா காலேஜ்ல போய் சேந்துட்டு ஒண்ணுமே இல்ல கல்ச்சுரல்ஸ் எதுவுமே இல்ல
ரொம்ப கஷ்டொதா
அப்டியே டிப்ரஷனுக்கு போயிட்டே நாலா கா நாலா அழுதுருக்கே காலேஜ் போனதுக்கு அப்புறமு அழுதே நா போய் இப்டி சேத்துட்டீங்க அப்டின்னு
ஐயோ நானு அப்டிதா அழுவே போலயே இப்ப வரைக்கு நா அழல
ம் ஹ்ம்
இனிமே அழனு நெனைக்கிறே
அது சரி
காலேஜ் என்னங்க காலேஜோட ஃபஸ்ட் லெட்டர் சொல்லுங்க
ஐயோ ஏ
ஃபஸ்ட் லெட்டர் சொல்லுங்க கண்டுபிடிப்போ என்ன சரி ஓகே ஓகே எனக் தெரில அப்ப
எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன காலே சொல்றீங்கனு நீங்களோ ஃபஸ்ட் சொல்லுங்க ஆல்மோஸ்ட் நா கெஸ் பண்ட்டே
பி
பி
பி தெரிமா ஆ
ஏ பி சி டி
ஆ டி இல்ல ஏ பி
ஏ பி பி பி பி தெர்ல பி தெர்
சேர் சேர்
நா வேற நெனச்சு வெச்சே நல்ல வேல அது இல்ல
சரி ஓகே நா உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு கூப்புட்றே
ஆ ஓகே ஓகே ஓகே பாய்